ஹலோ கேக்குதா
ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்களா
கேக்குது சிஸ்டர் உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதுங் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க எப்டி போச்சு இன்னிக்கி நாளு
நா நல்லாருக்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே சிஸ்டர் ரொம்ப நாளாச்சுல்ல பேசி அதுனாலதா கூப்புட்டே
அப்டியா ஒகே ஒகே ஒகே இன்றைய நாள் என்ன சிஸ்டர் எதோ போச்சு நல்லா போச்சுன் சொல்ல முடியாது அப்டியே போச்சு காலைல எஞ்சிட்டு ரெடி ஆய்ட்டு ஸ்கூல் போய்ட்டு
ம் ஒர்க் போய்ட்ருக்கீங்களா சிஸ்டர்
ம் ஆமா சிஸ்டர் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்ருக்கே
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் த்ரீ டேஸ் லீவுங்களா உங்களுக்கு
ம் ம் நாளக்கி லீவு தா ஆனா சனிக்கிழம ஆ முழு வேலை நாள் போட்டாங்க ஏனா நாளக்கி லீவ் விட்றதுனால சனிக்கெழம வந்து முழு வேல நாள் இருக் கோணு அப்டின் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனா இந்த சனிக்கெழம மட்டு ஸ்கூல் ஃபுல் டே வச்சாலே ரொம் ரொம்போ போரிங்கா இருக்கு மத்த நாள் கூட ஒண்ணு தெரியாது ம் ஆமா மத்த நாள் ம் மத்த நாள் ஒன்னு தெரியல நம்ம எப்பயு போல ஸ்கூல் போற மாரி போயிருவோ ஆனா சனிக்கெழம ஸ்கூல் வச்சுட்டாங்கன்னா போறதுக்கு மனசே வரமாட்டேங்குது டார்க்கு எரிச்சலா இருக்கு
ஒ நாளக்கி லீவுக்கு ஆ சாப்ட்டாச்சிங் சிஸ்டர் நைட்டுக் வந்து சப்பாத்தியு தேங்கா சட்னியு நீங்க
சூப்பர் சிஸ்டர் நானு அதே தா நா ஆனா சப்பாத்திக்கு வந்து நாங்க வந்து குருமா வச்சோ அதோட சேத்து தக்காளி சட்னி வச்சோ ஏனா என்னோட தங்கச்சி வந்து தக்காளி சட் னி வச்சாதா கெடையாது எனக்கு எப்டியுமே சப்பாத்தி அப்டின்னாலே குருமா இருக்கோணு அதனால சாப்ட்டாச்சி உங்களுக்கு ஸ் உங்களுக்கு எல்லாம் ம்
சொல்லுங்க சொல்லுங்க எதோ சொல்ல வந்தீங்க
உங்களுக்கு எல்லாமே சமைக்க தெரியுமா எப்டி
ஆ ஓரளவுக்கு சமைப்பே சிஸ்டர் அந்தளவுக்குலா இல்ல கொழந்தைங்களுக்கு எப்டி சமைக்கிறோமோ அந்த மாரி சமச்சி குடுத்துருவே சிஸ்டர்
ஆஹ பிரியாணிலா நல்லா செய்வீங்களா
இல்ல சிஸ்டர் அது வந்து எனக்கு அந்த அளவுக்குலா வராதுனு வச்சுகோங்கள
அப்பிடியா நா செய்வே சிக்கன் பிரியாணி ஆமா கப்சா அந்த மாதிரி டிஸ்
கப்சானா சிஸ்டர்
கப்சானா அந்த ஃபாரிங்லலா சாப்புடுவாங்க தெர்ய்மா
இல்லல்ல நா அத கேள்விபட்டதே இல்ல‌சிஸ்டர்
அப்டியா அது வந்து இந்த இப்ப சிக்கன் கப்ஸா பண்றோ அப்டினா இந்த சிக்கன்ல இந்த கழுத்து பகுதி இந்த மாரறிஸமுள்ளாருக்கும்ல அதெல்லா நல்லா கழுவீட்டு நாம வந்து ஆ ஒரு ஒரு ஒழக்கானு தண்ணி ஊத்தி நம்ம வந்து கொதிக்க வக்கிணு அதுல கொஞ்சூண்டு ஒரு ஏலக்கா ஆ கொஞ்ச ஆ பட்ட ஒரு கிராம்பு அந்த மாறி போட்டு ஆவுச்சி அந்த தண்ணிய வச்சுக்கணு அதுக்கப்ற நம்ம என்ன பண்ணணுனா நம்ம எப்பவ்மே தாளிப்போம்ல இந்த பிரியாணினக்கெலாம் தாளிப்போமல அந்த மாறி நம்ம அடு த்தில எண்ணெய் ஊத்திட்டு ஆனா நெய்லாம் சேக்கக்கூடாது எண்ணெயை ஊத்திட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் ஆ ப ஃபர்ஸ்ட் வந்து மிளகு போடணும் சாரி மிளகு போட்டதுக்கப்புறம் அந்த காஞ்ச எலுமிச்ச பழம்ன்னு சொல்லுவாங்கல்ல கருப்பு கலர்ல்ல இருக்குமே
ஆமா ஆமாங்க
அங் அது வந்து ஃபாரின்ல தா எங்க அண்ணே கொண்டு வந்தாங்க அந்த எலுமிச்சை பழத்த போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சோண்டு தா வெங்காயம் போடணும் நம்ம பிரியாணிக்கெல்லாம் நெறைய போடுவா ஆனா இதுக்கு அது தேவல கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி அ ஒரு ஒரு ரெண்டு மிளகா போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குலா அதும் கொஞ்சமா தா போடணும் போட்டுட்டு தக்காளி பேஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கும் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கப்சா மசாலான்னு சொல்லி தனி வே விருச்சி வச்சுருப்பாங்க அதேயு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலருக்காக கொஞ்சம் இந்த மஞ்சள் மஞ்சள் கலர் வரதுக்காக கொஞ்சோண்டு இந்த கலர் பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த அவுச்சி வச்சோமுல்ல தண்ணி அத அப்டியே எடுத்து ஊத்திட்டு் அத அப்டியே எடுத்து ஊத்திடணும் நம்ம இப்ப ஒரு ஒளக்குன்னா நம்ம ஒண்ணுக்கு ஒன்றை வைப்போம்ல பாஸ்மதி ரைஸ்ன்னா அந்த மாதிரி வச்சி ஊத்திட்டேன்னா அது கொஞ்சம் உப்பு எல்லாம் சேத்து ஆட் பண்ணிக்கிடணும் கொஞ்சம் கொதிச்ச வரயில நம்ம அரிசி போட்டேனா அது நல்லா வந்து வந்துரும் அவ்ளோ தான் ஆனா இதுக்கு வந்து ஆ ஊத்தி சாப்பட்றதுக்கு என்ன பண்ணணும்னா தக்காளி இருக்குல்ல சிஸ்டர் தக்காளிய தக்காளியோடு சேத்து ஒரே ஒரு மொளகா போட்டு நல்லா அடிச்சிடணும் அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் போட்டு அடிச்சிட்டு அதுக்கு மேல மல்லித்தளைய தூவி விட்டுட்டு அத ஊத்தி சாப்பிட்டா செம்மையா இருக்கும்
செரி சிஸ்டர் நீங்க இந்த மாறி சமைக்கிறீங்கல்ல ஆ
ஆமா
இல்ல இல்ல நீங்க இப்படி சமைக்கிறப்ப வீக்லி ஒன்ஸா இல்ல எப்படி டே ஒன் எப்படி வீக்லி ஒன்ஸ் சமைப்பீங்களா இல்ல அடிக்கடி பண்ணிக்குவீங்களா
ஆ ஸ்கூல் லீவ் டைமில் மேக்சிம் பண்ணுவோம் இப்ப இப்ப வந்து அது நாங்க நோம்பு இருக்கறோம் அப்படிங்கிறதுனால அ என்ன பண்ணும்னா இன் நாளைக்கு நாளைக்கு நோம்புகுங்கிறதுதுனால இன்னைக்கு நைட்டு இப்போ அததா சமைச்சிட்டு வந்திருக்கே
வாழ்த்துக்கள் சிஸ்டர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
ம் ஓகே சிஸ்டர் இன்னைக்கி மத்தியனமா என்ன சமச்சிங்க
இன்னிக்கா இன்னிக்கு வந்து சுண்டல் சாதம் தான் சிஸ்டர் சமச்ச செர் செர் உங்க பெஸ்டிவலுக்குன்னு தனியா இருக்கும்ல்ல
ஆமா
ஆ அது வந்து எப்டி நீங்க சிறப்பா கொண்டாடுவீங்களா நியூட்ரெஸ்ல்லாம் எடுத்து
ஆமா எங்களுக்கு ஃபெஸ்ட்டிவல் ஆ இந்த மாரி வந்தாலே பண்டிகை வந்தாலே எப்டியும் புது டிரெஸ் எடுத்துப்போம்
ஓ
ஆ எல்லாருமே மேக்சிங் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஆமா எல்லாமே நல்லாருக்கும் அந்த பண்டிகைய அப்டின்னாலே அதுக்கு மொத நாளே கைல மருதாணி வச்சு அ ஆ தெருக்கல்லாம் ஃபுல்லா அவ்ளோ ஒரு கோலாகலமா இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பரா இருக்
ஓ இல்ல நா பாத்தது இல்ல அதனாலதான் கேட்ட
நல்லாயிருக்கும் காலைல ஏன்த்திரிச்சிட்டு நாங்க பிரேயர் போய்ட்டு வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து அன்னைக்கு ஃபுல்லா ஸ்டேட்டஸ் போட்டு கொளுத்தி எடுத்துருவோம்
சேரி சேரிங்க சிஸ்டர் ஓ நாளைக்கு வந்து நா வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஃபுட் எல்லாமே நீங்களே சமைச்சுக்குவீங்களா வெளியே வந்து இது பண்ணிக்குவாங்களா
இல்லைகளே நான் ஸ்கூலுக்கு போறதுனால டெய்லி நான் சமைக்க மாட்டேன் அம்மா தான் சமைப்பாங்க இப்ப எனக்கு லீவ் வருது அப்டின்னா அந்த அன்னைக்கு மட்டும் சேரி நம்ம வீட்ல சும்மாதானா இருப்போம் அப்டின்னு சொல்லிட்டு நான் சமைச்சிப்பேன் இப்ப நைட்டு டின்னர் வேணா நான் செய்வேன் இப்ப சப்பாத்தி போடுவேன் குருமா வச்சுப்பேன் இந்த மாதி ரி நைட்டு டின்னர் மட்டும் நான் செஞ்சுப்பேன்
நைட் எப்பயுமே ஹெல்தியாவே செஞ்சுக்குவீங்க
ஆமா ஆமா ஒரு நாள் இட்லி இல்லனா தோச சப் சப்பாத்தி ஒரு ஒரு நாள் ஒன்னு ஒன்னு இப்போ ஏதாச்சும் முடியல அப்டின்னா கடையில வாங்கிப்போம்
அடிக்கடி கடையில வாங்குறது ஹெல்த்க்கு நல்லது இல்ல தானே
கண்டிப்பா அடிக்கடி நா இப்போ வீக்லி ஒன் வாரத்துல ஒரு நாள் வாங்குவோம் ஆ ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில வாங்குவோம் ஆனா நைட்டு அந்த மாதிரி இதெல்லா வாங்க மாட்டோம்
ஓ நாங்க மேக்சிமம் கடைல வாங்க மாட்டோம் வீட் வீட்ல செய்யறதோட சரி கடையில எல்லாம் அவாய்ட் பண்ணிருவோம் வச் ஒனனு வாங்கி தர மாட்டாரு சொல்ல போனா
அது நல்லது தான் சிஸ்டர் இப்போ நம்ம வீட்ல பண்ணி சாப்பிடறத நம்ம கையால சுத்தமா‌ பண்ணி சாப்பிடறதுங்கிறது உடம்புக்கு நல்லா இருக்கும் வெளியே அவங்க எப்டி பண்ணுவாங்க எந்த எண்ணெய்லா ஊத்தி பண்ணுவாங்கங்குறது நம்மளுக்கு தெரியாது அப்டிங்கறப்ப நம்ம குழந்தைகளுக்கு குடுக்குறோம் அப்டிங் அதனால நா வீட்ல செஞ்சு குடுக்குறதே ரொம்ப நல்லது தான்
ம் இப்போ நீங்க வீட்ல பொதுவா சமைப்பீங்கள அந்த மசாலா ஐட்டம்ல்லா வீட்லே ரெடி பண்ணிக்குவீங்களா இல்ல கடையில வாங்கி யூஸ் பண்ணிக்குவீங்களா
மேக்ஸிம் வீட்லே மசாலா எல்லா திருச்சு வச்சுக்குவோ ஆ மீன் கொழம்புக்கு செரி ஆமா ஆமா ஆமா மீன் குழம்புக்கு செரி முன்னாடி அம்மா கடையில வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறோ நா அவாய்ட் பண்ணிடே எனா இப்போ அதுக்கு ரொம்ப கெடுதல் வருது அப்டினு சொல்லிட்டு ஒரே ஒன்னே ஒன்னு மட் டு வெளிய வாங்குவாங்க நம்மட சிக்கன் பொடி இருக்குல்ல நம்மோ அதுவு அது மட்டு வெளிய வாங்கிப்போ ஏனா எப்பயாச்சு தா அத போடுவோ அப்டினு சொல்லிட்டு சிக்கன் பொறிக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு மத்த எல்லாமே மீன் கொழம்பு மசாலாவா இருக்கட்டு அதுக்கப்புறோ மட்டன் கொழம்பு மசாலா இது எல்லாமே அம்மா வந்து வீட்லேயே திருச்சு வச்சிருப்பாங்க நம்ம குழம்ப எல்லா பண்ணும்போது அத எடுத்து போட்டுக்குவோ அதுவு இல்லாம வீட்ல நம்மோ நம்ம மசாலா திரிச்சு வச்சுருப்போம்ல எல்லா கொழம்பு உப்பு போடுற மாதிரி அந்த மல்லி வச்சு அதுவு நம்ம ஸ்டாக்கா எல்லாமே திருச்சு வச்சுப்போ எல்லா கொழம்புலையுமே அதையுமே ஆட் பண்ணிப்போ
கிட்ஸ் யாராவுது இருக்காங்களா
ம் ஆமா குழந்தைங்கள்லா இருக்காங்க
செரி செரி செரி செரிங்க சிஸ்டர் ஹலோ கேக்குதுங்களா
அதே அப்புறோ உங்களுக்கு
இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுது
அறை நாள் எப்டி போச்சு இப்ப கேக்குதா சிஸ்டர்
ஆ இப்ப கேக்குதுங்க ஒன்னு ப்ராப்ள மில்ல சொல்லுங்க
ஒங்க வீட்டுல கிட்ஸ் எல்லா இருக்காங்களா குழந்தைங்க
ஆ எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஆ எல்லா சாப்ட்டு தூங்கிட்டாங்கனு வச்சுக்கோங்களே
அப்டியா அதுக்குள்ளே தூங்கியாச்சா
ஆ தூங்கிட்டாங்க தூங்கிட்டாங்க அவுங்க நல்லா சாப்ட்டாக சாப் விட்டாங்ன்னா அவளது தூங்கிருவாங்க ஏன்னா ஸ்கூல் போயிட்டு வராங்கல்ல ரொம்ப டயடா இருக்கு ஆனால வந்து கால்லே சிக்ஸ் தேட்டிக்கு எழுப்பி வுட்டுருவோ
அப்புடியா
அதனால அவுங்க நைட் நைன் ஓ கிளாக் ஆனாலே மட்ட ஆயிருவாங்கன்னு வச்சுக்கோங்களே முடியாது அவங்களால அத
ஆஹா ஓகே ஓகே ஏனா இங்கன்னா பாத்தீங்கன்னா படிக்க வெக்கிறதா ஸ்
இல்ல படுத்து தூங்க வெப்பீங்கன்னு சொல்ற குழந்தைங்கல்ளா ஆ
இங்கே இங்க வந்து பன்னெண்டு மணி ஆகுதா சிஸ்டர் தூங்குறதுகு தூங்கிட்டுட் காலயில வந்து ஏழு மணிக்கே எழுப்பி விட்ருவோ ஏனா ஸ்கூல் போகணுள அப்டி இல்லனா எட்டு மணி அவ்ளோதா எட்டு மணிக்கு எழுப்பி குளிக்க வச்சுட்டு சாப்பாடுல்லா ஊட்டி டே ஒன்பது மணிக்கெலா ஸ்கூல கொண்டு போய் நா ஒர்க் பண்ணுற அதே ஸ்கூல்ல தா எ பையனு படிக் கிறா அப்டிங்கிறதுனால நானே கூட்டு போய்ருவே கூடாடு போயிட்டு மாதியானோ நாங்க சாப் படுக்க வீட்டுக்கே வந்துருவோ ஏனா எங்களுக்கு பக்கத்திலதா ஸ்கூலு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியு சாப்பு ட்டு ஒன்றரைக்கெலா போயிருவோ
ஓ அப்டியே அலோட் பண்ணுவாங்களா
ம் ஆமா எங்களுக்கு எங்க ஸ்கூல்லல் வந்து எல்லா பசங்களுமே பக்கத்தில் அவங்க வீடு எல்லாமே பக்கத்தில் தா இருக்கு அப்டிங்கிறப்ப வந்து அவங்க வீட்டுக்கு எல்லாருமே போயிட்டு சாப்ட்டுட்டு தா வருவாங்க
அப்ப எல்லா குழந்தைகளுமே சுட சுட சாப்பிடுவாங்க ஹெல்தியாவே
கண்டிப்பா அதனாலதா ஏ பையன அந்த தூரமாவே நா படிக்க வைக்கல ஏன்னா நம்ம இப்போ லன்ச் கட்டி கொடுத்து விடுவோ அதுங்களுக்கு என்ன சாப்பிட தெரியு நம்ம கையால ஊட்டி விடுற மாரி வருமா அப்டிங்கறதுனால எனக்கு எனக்கு பயோ எனக்கு இந்த பஸ்ஸிலலா அனுப்புறதுல எந்த இதுமே கெடையாது எனக்கு ரொம்ப நா பயப்படுவே நா ஏ கூடவே நா பஸ்ல எங்கயுமே கூட்டு போமாட்டே இதுவரையு அவன கூப்பட்டு போனது இல்லை அப்டியே போறதா இருந்தா காரு இல்லன்னா ஆட்டோ அவ்ளோதா அது என்னவோ தெரியல எனக்கு பஸ்ஸுனா பயோ
அப்டி எல்லா இல்ல டிராவலுங்கறது நல்லாதா இருக்கு பஸ் டிராவலு நல்லாதா இருக்கு இருந்தாலு நீங்க கார் ஆட்டோலயே என்ஜாய் பண்ணி பழகிட்டு இருக்கீங்கல்ல அதனால அப்டிதா இருக்கு நினைக்கிறே
நீங்க வேற சிஸ்டர் கார்ல போனா யாரு என்ஜாய் பண்றா நால்லா வாமிட்டிங் கேஸ்
ஓ அப்டியல்லா ஒன்னு பிரச்சனை இல்ல கார்ல கீது போறீங்கன்னா டிராவலிங்ல என்ஜாய் பண்ண முடியலனா
ம் ஆ இந்த வாமிட்டு வரத மாத்த முடியல
ஆ ஏலக்கா இருக்குல்ல அது வாய்ல போட்டுக்கிட்டீங்கன்னாலே போது அந்த ஸ்மெல்லுக்கு அந்த உமிழ் நீர் வருல்ல அதுக்கு சரியா இருக்கும்
அப்போ அதெல்லா போட்டுக்கிட்டா வாமிட்டங் வராதா சிஸ்டர்
நீங்க ட்ரை பண்ணி வேணா பாருங்க டிராவலிங் போறப்ப நீங்க ட்ரைப் பண்ணி பாருங்க
கண்டிப்பா அப்போ ட்ரைப் பண்ணி பாப்போம் ஏன்னா நா எப்போவுமே கார்ல்ல